வணக்கம் தோழி, நல்லா இருக்கீங்ளா ஆ, நல்லா இருக்கே தோழி, நல்லா இருக்கீங்ளா?
க தோழி
ஆ அப்றோ காலை உணவு முடிஞ்சா தோழி
ஆஹ் காலைய உணவு இன்னு முடியில தோழி அ இப்பதா பசங்களா எழுந்திருக்காங்க அதுனால காபி டீ எதாவது இப்ப குடுத்துட்டு கொஞ்சோ லேட்டா லீவ் இன்னைக்கு விடுமுறை நாட்கள் தான அதனால கொஞ்சோ இத வந்து கொஞ்சோ லேட்டா குடுத் காலை உணவு லேட்டா குடுத்துருக்க அப்டின்ட்டு பசங்க எல்லா கால்ல வெளான்டு
சரிங்க சரிங்க தோழி ஆஹ் எப்டீனா என்னுடைய அ கொழந்தைக்கு வந்து நா பிறந்தநாள் வந்து கொண்டாடணு தோழி அத பத்தின்னா சில ஒரு சில அனுபவங்கள உங்ககிட்ட பகிர்ந்துக்கலா அப்டின்னு சொல்லி தா நா வந்து தலைப்பு எடுத்துருக்கே
ஆஹ் சொல்லுங்க தோழி ஆஹ் பேசலாம் தோழி
து எந்த மாதிரியான ஒரு அ முன்னாடியே பாத்தீங்க அப்படிங்கற பொழுது அவங்களுக்கு பிறந்தநாளன்று நிறைய நிறை அதாவது பள்ளிகளுக்கு அல்லது உங்க வி வி பள்ளிகளுக்கு சரி மற்ற பக்கத்துல உள்ள வீடுகளுக்கு ஃபஸ்ட் நாங்க ப பள்ளி பக்கத்துல உள்ள வீடுகளுக்கு அழைப்பு கொடுத்தோ தோழி
ஆஹ் சொல்லுங்க தோழி
பக்கத்துல உள்ள வீடுகளுக்கு அது ப பிள்ளைங்க வந்து எடையில தொந்தரவு பண்றாங்க ஆஹ் பல பள்ளி பக்கத்துல உள்ள வீடுகளுக்கு அழைப்பு கொடுத்தோ அப்புறம் வந்து பாப்பாவுடைய ஆஹ் அதாவது ரொம்ப நெருங்கிய தோழிகள் இருப்பாங்க இல்லையா
ஆம்
ஆஹ் அவங்களுக்குமே நாங்க ஒரு அழைத்தோ தோழி அதாவது வர சொல்லி அழைப்பு விட்டோ அது பத்திட்டு பாத்தீங்க அப்பனாக்க மாலை பொழுது அன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படிங்கும் பொழுது வழக்கம் போல எழுந்து கொ நம்ம வீட்லயு சாமி கும்பிட் டு கோவில்லயு போயிட்டு சாமிகும்பிட்டுட்டு வந்தோ தோழி கோவில்லயு போயிட்டு அ சாமிகும்பிட்டு பக்கத்து உள்ள ஆசிரமம் அதாவது நாங்க இருக்கக்கூடிய பக்கத்துல முதியோர் கல்வி இல்லமும் இருக்கு குழந்தைகளுடைய ஆசிரமமும் இருக் க்கு தோழி சோ இரண்டுத்துக்குமே நம்ம வந்து அஹ் சாப்பாடு கொடுத்தோம் சாப்பாடு கொடுத்துட்டு ஏன்னா நா அ அந்த பிள்ளைகளும் வந்து நம்மள மா கஷ்டப்படுற நம்மெல்லா இருக்குது எதா பண்ணிக்கிறோ அந்த பிள்ளைகளுக்கு இல்ல அப்படின்ற பட்சத்துல கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள் தானே அதனால நம்ம இந்த மாதிரி பிறந்த நாளா இருக்கட்டும் திருமண நாளா இருக்கட்டும் பக்கத்துல உள்ள ஆசிரமங்களுக்கு கொடுக்குறது வந்து வழக்கமாக நாங்க வச்சுருக்கோ தோழி அது மட்டு இல்லாம அந்த அந்த அந்த ஆசிரமத்தில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆ பிறந்த நாள் அப்டின்னு அது வருங்குது இல்லையா அப்ப அந்த மாரி காலகட்டத்துல அவங்களுக்கு யாரது யாராவது ஒரு குழந்தைக்கு துணிகள் எடுத்து கொடுக்கறதுமே அ நடைமுறையில தா தோழி வச்சட்டு இருக்கோ ஏனா இப்ப நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு போய் நம்ம சாப்பாடு கொடுக்கறனா அவங்க சொல்லுருவாங்க இது மா திரி இந்த இந்த குழந்தைக்கு வந்து இத்தனாந் தேதி வந்து அ பிறந்தநாள் வருது உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த கொழந்தைக்கு ஏதாவது துணி எடுத்து கொடுக்க முடியுமா அப்டின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்பாங்க ஆஹ் அப்ப அப்டி இருக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு நம்ம ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ஏதோ நம்மளால என்ன முடியுமோ அதது அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கலா இல்லது வேற என்ன அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கேட்டு கூட நம்ம வாங்கி தரலா
கண்டிப்பா தோழி
அது மாதிரிய ஒரு செயல்பாடையு நாங்க பண்ணுனோ ரெண்டாவது பாத் பீங்க அப்டின்னா மாலை வேலையில அஹ் அக்கம் பக்கம் அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்து உள்ளவகள் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு எல்லா வர வச்சு வீட்டுல வந்து சுமா கொஞ்சம் சிம்பிளாவேதா சொல்லி பண்ணுனோ ஒன்னு பெரிய அளவுக்குல்லா செய்யக்கூடிய அளவுக்கு ஒன்னு இல்ல அதனால கொஞ்சம் இரவு உணவு அப்படின்றது மாரி ரெடி பண்ணி தோழி வரக்கூ ஆஹ் இட்லி ஆஹ் அப்புறம் உம்ஹ் அவ்ட்டம் அது மட்டு செஞ்சு ஆர்டரு தான் குடுத்துருந்தோ பக்கத்துல ஆரூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவகம் இருக்கு அதுல ஆர்டரு குடுத்து கொஞ்ச வர்றவங்களுக்கு சாப்பாடு குடுத்தோ கேக்கு வெட்டிட்டு வர்றவங்களுக்கு சாப்பாடு குடுத்தோம் தோழி நீங்க அந்த மாதிரி ஏதோ உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கீங்களா எப்படி கொண்டாடுனீங்க
ஆஹ் ஆஹ் பண்ணிருக்கோம் தோழி பாப்பாவுக்கு வந்து பாப்பா வந்து ஒரு வயசு வரைக்கும் பெரிய பாப்பா வந்து உஹம் ஒரு வயசு அடுத்த நாள்தான் பிறந்த நாள்தான் முதல் நாள்தான் வந்து அஹ் அடி எடுத்து நடந்தாங்க நடக்கவே இல்லை பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் அது வந்து எங்களுக்கு வந்து அனுபவம் ஆஹ் பாப்பா வந்து அது மொத நாளது நடந்தது விஷயம் வந்து அன்னைக்குதான் அன்னைக்கு நைட் அடுத்த நாள் வந்து பிறந்த நாள் அஹ் நைட்டு் ஒரு எட்டு மணிக்கு இரவு உணவு குடுத்துட்டு இருக்க பாப்பா திடீர்னு அவங்களே தனியா காலை ஊனி எந்திரிச்சு வச்சு நடக்க ஆரம்பிச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் என்னடா ஒரு வயசாயிட்டு பெண் குழந்தை சீக்கிரம் நடந்துரும்ன்னு சொன்னாங்க நம்ம குழந்தை என்ன நடக்கவே இல்லை அப்படின்னு ஒரு கவலை பிறந்தநாள் ஒரு பக்கம் இருந்தாலு இது கவலை இருந்துச்சு சடனா வந்து இந்த பிறந்தநாள் இருக்கு நைட் நடந்தது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அடுத் த்த நாளு வேற பிறந்த நாளா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஃபேமிலில எல்லா அந்த நடந்த விஷயத்த போட்டோஷூட் மாதிரி எடுத்து முதல் குழந்தையா அதனால என்னோட குடும்பம் வந்து ரொம்ப பெரிய குடும்பம் நாத்தனார் கொழுந்தனார் அப்படின்னு சொல்லி எல்லாம் தனித்தனியா இருந்தாலும் பக் பக்கத்து பக்கத்துலயே வீடு கட்டிட்டு இருக்கு அதனால வந்து எல்லா பாத்தீங்கன்னா உறவுகள் எல்லா ஒண்ணு முடிய ஒரே சந்தோஷமா வந்து சிறப்பா செஞ்சாங்க அடுத்த நாள் என்னுடைய குழந்தைகள் பிறந்த நாளைக்கு எங்க அம்மா வீட்டு சைட்ல இருந்து ஒரு புல்லா ஒரு வேன் நிறைய ஆள் அழைச்ச க்கே அங்கிந்து வந்துருந்தாங்க வந்துட்டு பாப்பாவுக்கு செயின்னு ரிங்கு ஆன் கேக்கு பழதட்டு டிரஸ்சு எல்லா வாங்கிக்கிட்டு வந்தாங்க நாங்களு இங்க வீட்டுல எங்க சார்பா என்ன பண்ணினோம் எங்களு என்னுடைய அப்பா வந்து என்ன பண்ணிருந்தாங்க பாப்பாவோட பிறந்த நாளுக்கு இரவு உணவுக்கு வந் து ஒரு பத்தாயிரம் வந்து தனியா வந்து பணம் குடுத்தாங்க இரவு உணவுக்கு ரெண்டு பேருமே சேந்து உம் ஒரு கால இரவு உணவு வந்து ரெடி பண்ணிந்தோம் சப்பாத்தி ஆன் கொஞ்சமா ஸ்வீட்டு ஆன் இட்லி இட்லி சாம்பாரு தேங்காய் சட்னி கார சட் னி குலோப்ஜாமு ஹன் இன்னொன்னு ஃப்ரை மாரி இன்னொன்னு ஏதோ பண்ணிர்ந்தோம் உம் இதெல்லாம் பண்ணி இரவு உணவு சிறப்பா இருந்தது போட்டோஷூட்டுக்கு கேமராமேன்ன வர சொல்லியிருந்தோம் புகைப்பட இதல வந்தோன அவங்களும் போட்டோ எடுத்தாங்க பேமிலியா ஆறு மணிக் கி ஈவினிங் மாலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்ச பிறந்தநாள் உ நிகழ்ச்சி வந்து ரைட் டு இரவு பத் து மணி வரைக்கும் போனுச்சு தோழி குடும்ப உறவுகள் எல்லா மே வந்து எல்லா சேந்து சிறப்பா எல்லா ஒண்ணா உக்காந்து உணவு உண்டது எல்லாம் வந்தது நம்ம வீட்டுல தங்கி இருந்தது அந்த நிகழ்வுகள்ல்லாம் ஒரு மறக்க முடியாத விஷயம் எங்களுக்கு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அ ஏன்னா நம்ம வந்து அந்த வ கொழந்தைகளுக்கு முதல் உ பிறந்தநாடா இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில வந்து நடக்கக்கூடிய மிக பெரிய நிகழ்வா தான் அத நாங்க பாத்தோம் உம் உம் என் என்னோட குழந்தைக்கு ஐந்து அதாவது ஐந்து வயது ஐந்தாவது பிறந்தாள் வரைக்குமே நாங்க வந்து சிறப்பாதான் கொண்டாடணும் ம் ஒரே ஒரு பிறந்தநாளை மட்டும்தான் சரியாக சிறப்பாக செயல்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி விட்டது தவர மத்தபடி ப பிறந்தையுமே சரியாக சிறப்பா கொண்டானோம் ஆனா என்னோடைய இரண்டாவது கொழந்தைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் பிறந்த நாளயே நாங்க சரியாக செயல்படுத்தவில்லை
ரெண்டாவது எங்க வீட்டு்ல வந்து ரெண்டுமே பெண் கொழந்தைதான் தோழி அதனால இன்னொரு விஷயங்கள் இதுல வந்தனனா என் ரெண்டுமே பெண் கொழந்தைன்ன கூட வருத்த இருந்தது எங்க வீட்டுல என் மாமியாரு சைடுமே வந்து வருத்த இருந்துச்சு ஆனா என்னுடைய கணவர் வந்து ரொம்ப பெருமப்பட வேண்டிய விஷ்யோ இந்த நேரத்துல உங்கள்ட்ட பிறந்த நாளு தலைப்புல வந்து இந்த விஷ்யத்த நா பதிவு பண்றே ஏன்னா என்னோட எனக்கு ஆண் கொழந்தனா புடிக்கு இருந்தா ஓக்கே அப்டின்னா அப்படிங்கும்போ து என்னுடைய கணவர் வந்து இரண்டாவது பெண் கொழந்தை தா வேணுன் சொல்லீட்டு கேட்ட தருணோ வந்து என்னால மற க்க முடியாத விஷ்யோ அது என்னால
நிச்சியமா எங்க வீட்டுல சைட்லயும் பாத்தீங்க அப்டின்னாக்கா ம் மொதலு எங்க வீட்டு சைடு செரி எங்க மாமியார் வீட்டோட கொழந்தியதா எதிர்பாத்தாங் ஏனா முதல்ல பெண்கொழந்தை அது ரெண்டாவது ஆண் கொழந்தையாருந்தா நல்லாருக்கூ அப்டின் சொல்லி ரொம்ப எதிர்பாத் தாங்க நா என்னுடைய கணவர் வந்து அது மாதிரி சொல்லல என்ன சொன்னாங்கன்னா அது எந்த கொழந்தையா இருந்தாலு பரவால்ல நமக்கு பெண் குழந்தையா இருந்தாலு அது ரொம்பவே சிறப்பான ஒரு செயல் தா அதனால நீங்க எத எத நெனச்சு எனக்கு அவுங்க வந்து ஆறுதல் சொல்ட்டாங்க முன்னாடியே ங்க எத நென து வருத்தப்பட்டுக்க வேண்டா எந்த கொழந்தயா இருந்தாலு நல்லபடியா எடுத்துட்டு வந்தா போது அப்டின் சொல்லி அனுப்பி விட்டாங்க ஆனா எனக்குத் தெரியு அது ரெண்டாவது என்னோட பெண் இருக்கது பெண் கொழந்தை தா அப்டீன் சொல்ட்டு எனக்கு அந்த அந்த ஸ்கேன் செய்வாங் இல்லையா சோம நீத அப்ப எனக்கு கொழந்த பொறக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியு அது பெண் குழந்தை தா அப்டின் சொல்லிட்டு என்னோட கணவர் கிட்ட ஆனா நா அதப் பத்தி எதுவு நா சொல்லல ம் இது பெண் குழந்தை தா அப்டின்ட்டு
ரொம்ப சந்தோஷமான விஷ்யோ ஏனா ஒரு ரெண்டாவதா அடுத்த கொழந்த எதாவது வேற ஜென்ரேஷன் வேற ஜீன்ல இருந்தா எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷ்யந்தா இல்லேன் சொல்ல ஆனா அது பெண் கொழந்தங்கறது வந்து வரோ எல்லாருக்குங் கெடைக்காத்
ஆமா கண்டிப்பா அ பெண் கொழந்தைங்கிறது வந்துட்டு வந்து ஆண் கொழந்தைங்கள்தா இப்ப நெறைய வந்து பெற்றோர்களப் பார்க்கறது கூட இல்ல அப்டின் சொல்லி நெறைய பேர் சொல்லி நா கேள்விபட்ருக்கே
இப்ப ஆண் கொழந்தையப் பாக்கறத விட பெண் கொழந்தைகள் ட்ட வந்து அரவணைப்பு கெடைக்கு நம்ம போய் இருக்கலா இப்ப ஏ பெண் கொழந்தைக் க்கே நாளைக்கு ஒரு திருமணமே நடக்குதுன்னா என்னோடைய எப்பிடி சொல்றது அவுங்கள தா என்னுடைய மருமவனா வரப்போறவங்க அவுங்களுடைய குண குணநலங்கள பொறுத்து வந்து நம்மளோட கவனிப்பு வந்து மாறு கண்டிப்பா அதனால எம் புள்ளைங்களுக்கு வந்து நா சொல்லிக் குடுக்கற ஒரே விஷ்யோ என்னை இப்ப ஏ வீட்டுக்காரு செரி நானு செரி என்னுடைய வேலைகள நாங்க வந்து எங்க புள்ளைங்கள்ட்ட திணிக்கல நாங்க சரியா ரு இரு இருவருமே ரெண்டு பேரு கெளம்புறோனா எங்க வேலய செய்யறணு அதே மாரியே நீங்களு குயிக்கா பங்க்சுவலா கெளம்பணுங்கிற அந்த ஒரு கொள்கைய மட்டு கொண்டு வந்துட்டோ யாரையு டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது யாரு இருந்தாலு இருக்கணு இல்லனாலு வாழணு யாருக்காக மட்டு எந்த எத்தல மட்டு அ ஐய்யயோ இல்லையேனு கவலப்பட்டுட்டு நம்மளோட கொள்கையிலயோ நம்மளோட எய்ம்லய எதையு விட்றக்கூடாதுன் ம ட்டு எம் புள்ளைங்கள்ட்ட இன்னமு அததா சொல்லிக்கிட்டே இருக்கோ
நிச்சயமா நிச்சயமா ஏனா நம்ம இப்ப சொல்லி குடுக்கற பழக்க வழக்கங்கள் தா பின்னாடி இந்த கொழந்தங்களுக்கு வந்து ஆ பின்னாடி காலத்துல வந்து வரக்கூடிய ஒன்று இல்ல ல்லா மீண்டு நம்ம அழைப்பில வெச்சி பேசலாந் தோழி நன்றி தோழி
சேரி அடுத்த அழைப்புல நம்ம வ பேசுவோ தோழி பாருங்க கொழந் பிறந்த நாள் நிகழ்ச்சிய வந்து எங்கிட்ட பதிவு பண்ணதுல எனக்கு சந்தோஷோ உங்களுக்கு எப்டி இருந்துச்சு தோழி
அ கண்டிப்பா அவ்வு ரொம்ப நாளுக்கு அப் புறோ இந்த நிகழ்வுகள்லா பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷமா நா பாக்ற
அதோடயு இல்லாம இந்த இந்த இன்னொரு விஷ்யோ வந்து உன்கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த ஆப்பு மூலமா இப்படியாப்பட்ட ஒரு எஹ் செல விஷயங்கள் நீங்க வந்து எல்லாருகிட்டயு சொல்ல முடியாதுல்ல